ஹலோ
ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
அப்றோ ஒங்ககிட்ட ரொம்ப நாள்க்கு அப்றோ பேசணுன்னு நெனச்சது மென் சுரல் கப் பத்தி அத பத்தி உங்களுக்கு எதா ஐடியா இருக்கா ஃபர்ஸ்ட்டு அத சொல்லுங்க
இல்ல பெருசா நா அத யூஸ் பண்ணாதனால எனக்கும் அத பத்தி பெருசா நாலேஜ் எதும் இல்ல
சும்மா கேள்வி பட்றத வரைக்கு சின்ன ஒரு இன்பர்மேஷன் தெரியு அத பத்தி பெருசா டீப் த்தில எதுவு தெரியாது எனக்கு
ம் எனக்குமே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அத பத்தி யூடியூப்லலா பாத்தே இன்ஃபேக்ட் இத பத் என்கிட்ட சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏ ஹஸ்பண்ட் தா இதெல்லா இப்ப வந்துட்டு இருக்கு ட்ரை பண்லா இல்ல அப்டின்னு ஏன்னா எனக்கு நாப்கின் யூஸ் பண்ணும் போது பயங்கர இச்சிங் கம்ப்ளைன்ட்டு நல்ல நாப்கின் தா இதுவரைக்கு இந்த காட்டன் சாஃப்ட் மாரி இருக்கறதா யூஸ் பண்ற பிளாஸ்டிக் கோட்டிங் மாரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் க ஒரு மாரி ஹீட் ஃபார்ம் ஆன மாரி இருக்கு ரொம்ப ரேஷஸ்லா வரு அப்ப அத நா யூஸ் பண்ணாம ஃபுல்லாவே ஒரு காட்டன் சாப் மாரி இருக்கற ஐட்டம்ஸ் தா யூஸ் பண்ண எனக்கு ஃபஸ்ட் டூ டேஸ் ஓகேவாதான் இருக்கும் ஏன்னா ஃபுல் ஃபுளோவா இருக்கும் அந்த டைம்ல ஒண்ணுமே தெரியாது அனா லாஸ் ற்று டைம்ல பாத்திங்கன்னா நம்மளுக்கு பிளீடிங்கே ரொம்ப கம் கம்மியா வர டைம்ல அதையு யூஸ் பண்ணா இன்னு ஆல்ரெடி ட்ரையா இருக்கறப் பிளேசி இன்னு எச்சா ட்ரை ஆயிட்டு அது எனக்கு வந்து வெரு சைட் எஃபெக்ட் மாரியே இருந்துச்சு எப்ப பாத்தாலு ஒரு ஆ இந்த யூரின் இன்பெக்ஷனே கூட வர மாதிரியான ஒரு ஃபீல் அடிக்கடி வந்து ட்டு இருந்துச்சு
சேர் சேர் செரிங்க
அப்பறோ தா பாத்தா போன்ல எல்லாருமே சொல்றது வந்து எல்லாரு இந்த நாப்கின் யூஸ் பண்ணதுக்கப்பறந்தா லேடிஸ்கு யூட்ரஸ்க்கான நறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடு ச்சு நாம அத வந்துட்டு யூஸ் பண்றதே அவாய்ட் பண்ணனு அதுக்கு பதிலா பழைய கால்த்துல யூஸ் பண்ணதா இருந்தாலு பரவால்ல நார்மல் காட்டன் கிளாத் கு அதல்லா கூட யூஸ் பண்ணிக்கலா அப்டின் கூட சொன்னாங்க
ஓகே
அப்புறம் அது வேண்டான்னு சொல்லிட்டு பின்ன பாக்கும்போது எனக்கு இந்த கப்ஸ் பத்திலா கொஞ்சோ தெரிஞ்சீது சேரி இதவே ட்ரை பண்லான் சொல்லீட் டூரு டூ மன்த்தா தா யூஸ் பண்ணிட்ருக்கே பட் பரவால்லன்தா எனக்கே தோணுது
ஓ அந்த நல்லா உங்களுக்கு ஒரு ட்ர சேஞ்ச் தெரியிதுங்களா அதுல
ஆ சேஞ்சஸ்னா இப்ப எல்லாருக்கு இருக் பயோ கண்டிப்பா எனக்குமே இருந்துச்சி ஏன்னா இப்போ அது இன்சல்ட் பண்றது என்னென்னமோ சொல்றாங்க அதை பாத்ததுமே எனக்கே ஃபஸ்ட் பயமா ஆயிடுச்சு பண்ட் சொல்லி ஒரு ரெண்டு வருஷோ கூட நா அத யூஸ் பண்ணவே இல்ல வேண்டான் சொல்லி அவாய்ட் பண்ணீட்ட
ஆ ஓகே
அதுக்கப்பறோ இப்பதா எனக்கு ஒரு சின்ன தாட் ஏன்னா எத்தன் நாளைக்கு நம்ம இத வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ் ஒரு ஐட்டம் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது வெளியே டிராவலிங்கு போணும்னா ஒரு பேக் வாங்கணும்
ஆமா
வீட்ல இருக்கோ அந்த ஃப்ளோ அதிகமா இருக்கறனாள்னா அது ஒன் ஆர் டூ டேஸ்க்கு ஒரு பேக்கு லாஸ்ட்டு டேட்னா அதுக்கு ஒரு பேக்கு இப்டி வாங்கி வாங்கி வெக்கறதுக் நம்ம ஒரே இதா இத வாங்கி வெச்ட்டம்ன்னா யூஸ் பண்ணியாது பாப்போல்ல ஏன்னா ஒவ்வொரு த்தங்க வாங்கி ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸ் சவன் இயர்ஸ் கூட யூஸ் பண்றாங்ளாம் மா
ஓகே ஓகே
அப்போ நல்ல பிராண்டட்லா எதுன் சொல்லி பாத்துட்டு ஒன்னே ஒன்னு ஆடர் பண்ணிருந்த வாங்னே எனக் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபிள்ளாதான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அது இன்சர்ட் பண்ற வரைக்குந்தா நம்மளுக்கு பயமா இருக்கு வெச்சுட்டம்ன்னா அதுக்கப்பறோ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு டிஸ் டிஸ்டபன்ஸா தெரியு அடுத்த நாளு இல்ல செகண்ட் டைம் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த இதல்லா தெரியறது இல்ல பின்ன ஹைஜீனிக்கா மெயிடென் பண்ணனு
ஆமா ஆமா இல்ல உங்களுக்கு நாப்கின் யூஸ் பண்ணதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்ளா அந்த மயி ச்சிங் ப்ராப்ளம்லா இல்லாம அந்த ட்ரைனஸ் இல்லாம அ க்கு நல்லாவே வித்தியாச இருக்கானு ரெண்டுக்கு கேக்குற உங்ககிட்ட
ஆ கண்டிப்பா வித்தியாச இருக்குங்க ஏன்னா அப்போ அது வந்துட்டு நம்ம வெளிய யூஸ் பண்ற ஒரு பொருள்ன்றகாட்டியு தா நெப் கின் மூலமா இச்சிங்கே வருது ஏன்னா அதோட குணமே பாத்தீங்னா உங்ளுக்கு என்ன தண்ணியா இருந்தாலு எதுவா இருந்தாலு அப்சர்வ் பண்றது
ஆமா
அப்போ அதோட ஒர்க் க்கு அத கரெக்டா தா பண்ணோ நம்ளோட ஸ்வெடிங்கா இருக்கட்டு இல்லைனா நார்மலா நம்ளோட பாடி ஃபுல்லாவே ஒரு சின்ன ஆயில் இருந்துகிட்டேதா இருக்
ஆமாம்மாம்மா
அது எல்லாமே அப்சர்வ் பண்றதால நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் ட்ரை ஆகுற மாரி ஒரு ஃபீ ஃபீல் ஏனா நம்ம பாடியே வந்து நம்ம துணி மே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு தா இருக்கு இந்த மாரி வேர்வயா இருந்தாலு எதுவா இருந்தாலு ஆனா இது எக்ஸ்ட்ரா கெப் ப்பாசிட்டி இருக்கிற பொருள்ன்ற காடிக்கி அதனால ஓவர் ட்ரைனஸ் ஃபீல் ஆனா இது வந்து நம்மளுக்கு உள்ளேயே ஒரு ப்ராசஸிங் நடக்குறதால எனக்கு ஒன்னுமே தெரியறதில்ல
ஓ
ஆனா என்ன பழைய காலத்துல யூஸ் பண்ற மாரிதா கிட்டத்தட்ட அதெல்லா நா யூஸ் பண்ணவு செஞ்சிருக்கே துணியெல்லா பாத் பதீங்னா எங்க வீட்ல ஃபஸ்ட்லா அதெல்லாந்தா யூஸ் பண்ணுவோ எடுத்து நம்மதா ஓனா வாஷ் பண்ணனு கிளீன் பண்ணணு அப்ப அதே மாரிதா இதயு இல்ல சொல்லுங்க
இல்ல அதுதா அதோட இது கொஞ்ச நல்லா அவ்ங்களுக்கு பெட்ரா இது இருக்குன் நெனைக்கிறே
ஆ ஆமா ஏனா இப்போ ஒவ்வொரு டைமு நம்ம வீட்ல வந்துட்டு தனியா ஒரு பவுல் இதுக்கான பாத்தர எதாவ்து மெய்டன் பண்ணி நல்லா சுடுத் தண்ணில போட்டு கொதிக்க வெச்சு யூஸ் பண்ணிக்கிறது சீப் அண்ட் பேஸ்ட்டா இருக்கு இல்லனா நம்ம சில ஒபீனியன் கேட்டோ ஆ கண்டிப்பாங்க எனக்கு இது வரைக்கு லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வர்ல மெயினா அதுதா எனக்கு ஒரு நல்ல ஹாப்பியா இருக்கு
ஓகே ஓகே அ கம்ஃபர்ட ஏனா நம்ம எங்கயாவ்து லாங் டிராவல் எங்கேயாது நம்ம டிராவல் பண்றோனா ரொம்ப நேர இருக்கும்போது கம்ஃபர்ட்டபுளா இருக்கா அப்டின் நா அதா கேட்டே
ஆ ஆமா இது வந்துட்டு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் கூட யூஸ் பண்லாங்கிறாங்க ஆனா நா வீட் ட்லதா இருக்கேன்றதால ஒரு டூ ஹவர்ஸ்லே ந சேஞ் பண்ணிருவே வாஷ் பண்ணிட் ட்டு அடுத்த கப் யூஸ் பண்ணுவே இத வந்து நானு பாயில் பண்றதுக்காக சுடுத்தண்ணில போட்ருவே
ஓ நார்மலா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ற மாரி அப்டியே இது பண்ணிக்க வேண்டிய அ ஃபுல்லா இது பண்ணிக்க வேண்டியதுதா சிஸ்டர் ஹாட் வாட்டர்ல
ஆ ஆமா இதுக்கான தனி லிக்விடு விக்கிறாங்க பின்ன அதுக்கான மிஷின் மாதிரியு கூட வெக் க்கிறாங்க கரண்ட்ல சும்மா சுவிட்ச் போட்டு வெச்ச நம்ம ஆவி புடிப்போ இல்லயா மிஷின்
ஆமாம் ஆமா
அதே மாரி இது ஸ்டெர்லைசிங்கான மிஷின் கூட இருக்கு ஆனா அதெல்லா நா வாங்ல நம்ம நார்மலாவே யூஸ் பண்ணி பாப்போ ஏனா நம்மளுக்கு சப்போஸ் புடிக்கலனா அதெல்லா தேவையில்லாத செலவு இல்லயா
ஆமாம்மா கண்டிப்பா கண்டிப்பாங்க
ஏனா இப்போன்னு இல்ல நம்மளுக்கு எப்ப வேணாலு இந்த நாப்கின்னால நெறையா லேடீஸ் வந்து அனுபவிச்சுட்ருக்குறதுதா அதுவு ஒரு ஏஜுக்கு மேல பாத்தீங்கனா நெறைய பிளி அ பீரியட் டைமே சைக்கிள் மாறு ஒவ்வொரு மந்த்து வரு ஒவ்வொரு மந்த்து வராது அது இந்த மெனோபோர்ஸ்லா வந்துருச்சுனு வைங்ளே
ஆமா அந்த டைம் ஆமா கடசியா மெனோபா ஸ்டேஜ்ல எல்லாத்துக்குமே அந்த பாடி கண்டிஷன் மாறக்குள்ள எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு
ம் அதுவு ப்ளீடிங் வர்றத வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது சில மாசங்களே பீரியட் ஆகம இருப் ப்போ சில டைம் பாத்தீங்கனா எங்க அம்மா அம்மாவோடது நா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து டூ பதினஞ்சு நாள் வரைக்கு அவ்ங்களுக்கு நிக் க்காம பிளீடிங்லா போயிருக்கு
ஓ
அப்போ அதயு அதே மாரி நம்மளுக்கு வந்துச்சுன்னு வையிங்களே அந்த டைம்ல வந்து எல்லாரு எடுக்ற ஒரு தப்பான சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடலா அப்டின்ட்டு
ஆமா
எங்க அம்மா கூட இதெல்லா ரிமூவ் எக்ஸ் இது பண்ணாங்க டாக்டரே வந்து ரெஃபர் பண்ணாங்க
ஆமா என்னோட அம்மாவுக்கு அந்த மாரி நடந்துச்சி அதே கண்டிஷன் ல்லதா அவங்க வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க ஆக்சுவலி முடியாது இந்த மாரி இருக்குற கண்டிஷன்லதா பண்ணாங்க சோ அதுக்கு ஒரு ஆல்ட்ர் மெத்தட் மாரி நம் இது பண்ணிக்கலா
ஆ கண்டிப்பா ஏன்னா ஓவர் ஃளோ ஆகுது ஏன்னா அவங்க துணி கூட யூஸ் பண்ணாங்கன்னாலு ஒரு மாதிரி அடிக்கடி தொவச்சி போட்டுக்கிட்டே இருக்கோன்ற மாரி ஒரு ஃபீல் வரு அதுக்கு பதிலா இந்த கப் இப்பனா ஜஸ்ட்ட் வாஷ் பண்ற மாரி தானே ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லா புடிக்காது இருந்தாலு அவங்க உங்களோட மென்டாலிட்டிலயே நம்ம வளர்ந்தங்காட்டிக்கி நம்மளோட இத வந்து நம்ம கைல ஹேண்டில் பண்ணிட்டோ துணியோல துவச்சி போட்டு அந்த மாரி
ஆமா ஆமா
அப்டி இருக்கும்போது நம்மளுக்கு இது பெருசா ஒன்னு பெரிய விஷயமா தெரியாது இப்பல்லா படிச்ச போன்னுங்களே அதத்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க
ஆமா கண்டிப்பா நம்மளோட இதுக்கு த ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி அது பண்ணி வச்சிக்கிறதுல பரவாயில்ல தா
உம் ஏன்னா எனக்கு மெயினா யூரியன் இன்பெக்ஷன் அடிக்கடி வருது அப்டின்றதால தா நா இத பாத்தே ஏன்னா எவ்வளோதா நம்ம கூலிங்கான பொருள் சாப்ட்டாலு அந்த இன்ஃபெக்ஷன்றது ஒன்ஸ் வந்துச்சுன்னா அகைன் எப்ப வேனாலு வருன்றது டாக்டர் டரு எனக்கு சொல்லிட்டாங்க என்ன நாப்கின் தா மாத்த சொன்னாங்க
ஓக்கே இல்ல அதனாலதா மேஜர் பெனிபிட்டு சொன்ன மாரி அந்த மாரி யூனின் இன்ஃபெக்ஷன் எல்லா கொஞ்சோ நெறையவே வந்துச்சுன்னா நம்மள்ள அதுக்கு வேற ஒரு அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கணு இது மந்திலி மந்தலி நம் வரதுனால நமக்கு ரெகுலரா நம்ம இதே கண்டியூ பண்ணிட்டு இருந்தோம்னா அப்றோ அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாரி ஆயிடு
உம் கண்டிப்பா இது ஸ்டார்ட் பண்ணு போது எல்லாருக்குமே ஒரு பயமா இருக்கு நம்மளால பண்ண முடியுமானு தோணு
ஆமா இத ப்ராசஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளயே நம்ம கொஞ்சோ ஒரு மாதிரி எப்டி நம்மளால இத பண்ண முடியு அப்டிங்கிற மாரி இருக்கு ஏன்னா நம்ம கம்ஃபர்டேபிளா இத யூஸ் பண்ணிட்டு அ அந்த அது ப்ராசஸ் கொஞ்சோ வேற மாதிரி இருக்கும்ல மென்ஸ்டோல் கப் யூஸ் பண்றது
ஆ கண்டிப்பா அது வந்துட்டு ஒரே ஒரு டைம் மட்டுந்தா நம்மளுக்கு அந்த பேட் பீலோ இல்லைன்னா ஒரு ஒன் சைக்கிள் மட்டு பஸ்ட் மந்த் பீல் மட்டு நம்மளுக்கு அப்டி தோணலா பட் நம்ம ஒரு கான்பிடென்டா யூஸ் பண்ணிட்டோ அப்டின்னா நெறைய பெனிபிட் இருக்கு நெறைய பெனி இட் மீன்ஸ் இது பிளாஸ்டிக் இந்த இதோட இது ப்ராப்ளம்ஸ் வேற தனியா இருக்கலா ஆனாலு இதுல இருக்க பெனிபிட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பொருள் நம்ம வெளிய வெச்சு நம்மளோட இத வந்துட்டு பாதிக்கறது இல்ல அந்த பிளீடிங் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு அவ்வளோதா
அதா அதா அதா அதா
சிலவங்க வந்து ஒரு நாப்கின்னால ஓவர் பீளீடிங் வந்து அப்சர்வேஷன் ஆகுது வராத பீளீடிங்க கூட அது இழுக்குதுன்ற மாரிலா சொல்லம்போது யூடியூப் பாக்கம்போது நமக்கு அது இன்னொரு பக்கோ பயத்த வேற கொண்டு வர மாரி இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நறைய டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க அந்த பிள மேல அந்த இதோட இது பட் இன்னோர் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ந்தா சொல்லா அதுக்கு
ம் ட்ரை பண்ற ஒரு விஷயத்துல மட்டுந்தா இருக்கு வேற எதுல
கண்டிப்பா கண்டிப்பா
ம் சரிங்க நானு உங்க கூட ரொம்ப நேரோ பேசிட்டே நெனைக்கிறே அப்றமா நா ஒரு வேலையெல்லா முடிச்சட்டன்னா ஒரு பஃவ் தேர்ட்டி இல்லங்கள இல்லைன்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த டைம் க்லா உங்ளுக்கு நா மறுபடியு ஒரு டைம் கால் பண்றே
ஆ சரி ஓகேங்க
ஓகே பாய்
ஓகே பாய்
உ